ஓகே ஆ ரொம்பத் தெளிவா கொஞ்சோம் இன்னும் கொஞ்சோம் ஆடிபிளா இல்ல கொஞ்சோ கொஞ்சொம் சவுண்டாப் பேசலாம் நீங்க
ஆ ஓகே அண்ணா ஓகே அண்ணா இப்ப
எனக்கு கு சவுண்ட் அதிகமா இல்ல என்னனு தெர்ல எனக்கு பரவாயில்லைங்க நம்ம பேசலா ரெண்டு நாள் பேச முடியுது பேசலா
ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா உங்களுக்கு கேக்குதுல்ல ஓகேதான அ செரி ஓகேண்ணா ஓகே என்னன்னு தெரியல நானும் எல்லா ட்டிரை பண்ணிட்ட அவ்வளோதா கேக்குது
ஆ என்னன்னா இப்போ தலைப்புகுள்ள போலா என்ன தலைப் ப்புனா ஒன்னாவதுலருந்து நம்ம முடிச்சிருப்ப ஓ நீங்களா ஒரு ஒரு கிராஜுவேஷனாவது முடிச்சிரு ப்பிங்கனு நெனைக்கற மொத்தமா வந்து இப்ப பெரும்பான்மையான சப்ஜெக்ட் பாத்திங்கன்னா தமிழ் இங்கிலீஷீ கணக்கு அறிவி சமூக அறிவியலு இன்னொரு சப்ஜெக்ட் இன்னாது மறந்தே போச்சு
அறிவியல் சமூக அறிவியல் ன
அ அ அரி சமூக அறிவியல்தான அது ஒன்னா தான வந்துரு சயின்சு சோசிய அறிவியல் சமூக அறிவியல் ஆ ஆமா ஓகே ஓகே சயின்ஸ் சு சமூக சோசியல் சைன்ஸ் சயின்சு சோசியல் சைன்ஸ் அதாவது அறிவியல் சமூக அறிவியல் இந்த பாடத்திட்டங்கள் ல வந்து தெட்டு எது உங்களுக்கு பிடிச்சமானப் பாடல் அப்டின் சொல்ட்டு நம்ம பேசிகிலா எனக்கு பிடித்தமான பாடல்கள் சாரிப் பா பாடங்களயும் பிடிக்காத பாடங்களயும் பத்தி பேசற நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடங்களயுப் பிடிக்காத பாடங்களயும் பத்தி பேசலா ஓகேங்க எனக்கு பிடிச்ச பாடம் எதுனு பாத்தனு வெச்சுகோங்ளே எனுகு மொ இல்ல இந்த அஞ்சு சப்ஜெக்ட்லியு வந்து ச்சே வரிசிப்படுத்திப் பசிஞ்சுகுங்க ஃபஸ்ட்டு எனக்கு புடிச்சது வந்து இங்கிலிஷுங்க ரொம்ப பிடிக்காது வந்து தமிழுங்க அ எடைக் ஆமா எனக்கே ஆக்சுவலா வந்து அந்த இதுப் பிரச்சனயாருக்கு என்ன பிரச்சனன்னா எனக்கு பேசிடுவே இலக்கணம் கூட ஏ எனக்குனு இந்த சந்திப்பிழைகள் நெறைய வரு எனக்கு எந்துக் என்னைகு எனுக்கு அ மொதல்லந்தே எனக்கு அந்தப்ப அவெ இ இப் இப்ப வரிக்குமே வந்து எனக்கு என்னன்னா அ கால் வாங்காம வுட்ருவே அந்த இட் லாவுக்கு ராவுக்குங் ஆமா ன்
ரெண்டு சுழினா மூனு சுழினா அதுக்கடுத்து ஓகே புரிது
னா ணா அப்பறமேட்டு இந்த ரா றா அப்டின்டு இந்த கொழப்பங்கள்லா இருக்கு இல்லைங்கிளா அது அதுக் காரணோ வந்து என்னோட அடிப்படை வந்து சரியில்ல அதாவுது ஆறாவுது வரிக்குமே நா வந் து எனக்கு இது வாய்ப்பாடே நானு படிச்சதுல்ல அ ஆ ஆனு படிச்சதுல்ல இந்த அடிப்படை செரியால்லாததானாத் ச்சு அப்டினா எனகு வந்து முதல் கோணல் முற்றும் கோணல்ன்ற மாரி எனக்கு வந்து கடைசி வரியுமே வந்து எனகு வந்து வந்து அ பெரிய பிரச்சனயாய் போயிடுச்சு எனக்கு இப்ப பா டென்த் த்து பப்ளிக் எக்ஸாம்லியு என என்ன காலவாரி வுட்ட சப்ஜெக்ட்டு அதுதா எனக்கு அவ்ளோ பயோன் தமிழ்னாலே எனக்கு அவ்ளோப் பயோ
ஓகே தேர்ச்சி அடஞ்சிட்டிங்கில்ல ஓ சேர் சேர் பாஸ் பண்ணிட்டீங்கில்ல
பாஸ் எல்லாம் பண்ணிட்ட நல்லாவே மார்க் மட்டு எடுத்தே அதெல்லாம் பிரச்சன இல்ல இது கை குடுக்கல எனக்கு இந்த சா இந்தப்ப இந்த பாடதிட்ட வந்து எனக்கு கை இந்தப் பாடோ வந்து தமிழ்ப் பாடோ வந்து எனக் கை குடுக்ல கை குடுத்துந்தா இன்னு நல் நல்லா டாப் லெவல்ல வந்துருக்லா வெச்சுகோயே அந்த மாரி ஒரு சூழ்நெல அதுக்காக சொல்ல வரே அதிகமா புடிச்சது வந்து எனக் இ இங்கிலீஷுங்க இங்கிலீஷு வந்து ரொம்ப புடிக்கு அதுக்குங் காரணோ வந்து அடிப்படைதா என்னனா அ இங்கிலீஷி டியூஷன் போவோ கணக்குகு டியூஷன் போவோ கூல் படிக்கிறப்போ ஒன்னாவ்துலந்து பத்தாவ்து வரைக்குமே போனோ ஆனா தமிழுக்கு யாரு டியூஷன் போற்து கெடையாது எனா தமிழ் அவுங்கவுங்களே படிச்சுக்வாங்க அதனால வந்து எனுக் காலங்காட்டிமே இங்கிலீஷ்தா சொல்லி தருவாங்க ஆறு மணிக்கி எந்துர்ந்துச்சு ஆறு டூ எட்டு ட்யூஷன் எனக்கு
அ
தோ நீங்க ஆறுலருந்தே பாத்தீங்ன்னா எனக்கு ட்யூஷன்லா சொல்லி குடுப்பாங்க அதி அதனால என்னவோ தெர்ல எனகு அதிகமா இங்கிகிலீஷ் பிடிச்சிருந்தது இடைப்பட்டது வந்து இந்த கணக்கு ஆ வந்து இப்ப பிடிக்கும் பிடிக்காது அப்டின்ற மாரி வந்து கணக்கு அதுக்கமேட்டு வந்து ரொம்பவு வந்து ஆர்வுமா எந்தக் கிளாஸ்ல இருப்போம்னா இந்த சமூக அறிவியல் கிளாஸ் வந்ச்சுனா ரொம்ப ஆர்வுமா இந்தேத் இந்த கை தூக்கி பதில் சொல்றது அம்டே கேந்திரிச்சுக் கேள்வி கேக்கறத் தே இதெல்லா ரொம்ப வந்து முனைப்பாப்டே வெச்சுங்கே இந்த சமூக அறிவியல் பாடங்கள்ல அ இப்ப நீங்க உங்களுடைய வாவ் எப்டி எது பிடிக்கு உங்குளுக்கு
ஆ ஓகேண்ணா எனக்கு எது புடிக்குனா ஸ்கூ எனா ஸ்கூல் டேஸ்ல ஒன்னு புடிக்குணே ஆனா இப்ப கொஞ்சோ அதுக் சேஞ்ச் ஆயிடுச்சி எனா இப்ப எனகு ஸ்கூல் டேஸ்ல பிடிச்சது வந்து எனக்கு சயின்ஸு கவிவியல் பாடந்தா எனகு ரொம்போ புடிக்கு அது ஏன்னா எனகு சின்ன வயசுலே ஒரு எண்ணோ எனக்கு வந்துட்டு சொல்லா ஏ ஆஸ்ட்ரானட் ஆகணும்ன்றத்தா ஆச வானியல் வானியல் சம்பந்தப்பட்டது அந்த கோள்கள் பூமி சூரியன் அதுல்லா அத பத்தி யோசிக்கும்போது இந்த உலககோ எப்புடி இயங்குது அதல்லா கொஞ்ச வியப்பா இருக்கு அத பத்தி யோசிக்கும்போது எப்ப
அர்து வானிலேயேலா
அ வா வா வானிலை அ வானியல் வானியல்ண்ணா வானியல் அவ அ வானியல் அவ்ளோதா அவ்ளோதா ஏனா த சின்ன வய்சுல நம்ம ஏ நம்ளுக்கு பொதுவாவே சின்ன வய்சுல நம்முக் எல்லாருக்குமே அப்டி எதேதோக்கு நம்ம கவ் பன்ன பண்ணுவோல்ல எந்தந்த விஷ் ஷியத்த பத்தி நா அதிகமா யோசிச்ச விசி விஷியோ சிந்திச்ச விஷியோ இந்த வானோ நெலா நட்சத்திரோ அத பத்தி பிரமிப்பா இருக்கு அதது அதா எல்லையே இல்லன்றாங்கல்ல எல்லையே இல்ல அதுக்கு லிமிட் இல்ல எக்ஸ்பண்ட் ஆயிட்டு அ உ எத பூமின் ட்றாங்க சூரிய குடும்பம்ன்றாங்க பால் வழியண்டோ அடுத்ததுகெ மில்கிவே கேலக்ஸ் அப்டி போய்க்கிட்டே இருக்கு அத பத்தி கொஞ்சோ ரொம்ப அ ஆம்மா அதுதா அ முடிவு முடிவிலி முடிவிலினு தொடர்ந்துகிட்டே இருக்கு அது அதனால எனக்கு அறிவியல் புடிக்கு அறிவியல்லியு அந்த அ பிசிக்ஸு இயல்பியல் வந்துச்சுன்னா அதுல இதுவு இது சம்பந்தமா வந்துரு அதுக்கடுத்து வேதியியல்தா கொஞ்சோ அறிவியல்னா கொஞ்சோ நம்ளுக்கு கொஞ்சோ ச்சனனா வேதியியல் ஏன்னா அந்த எப்டி சொல்றத அ அதேதா அதேதா அந்த அது தமிழ்னு இருக்காதுல்ல கதா அது ஏன்னா கஷ்டோ அது மனப்பாட பண்ணனு எல்லா எ எல்லா உச் ஒன்னு புலியாதுங்க சல்பர்னு சொல்றாங்களா அதுல சோடியம் பொட்டாஷி எது கேட்டாலு அந்த வய்சுல நம்ளுக்கு அத வந்து ம ம மைண்ட்ல ஏத்திக்கிறதோ அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப கொஞ்ச கஷ்ட்டமா இருந்துச்சு மத்தபடி ப பயாலஜின்னு வந்துட்டா ரொம்ப புடிக்கு
ஆமாங்க அதுக்கு நா கார்ணோ சொல்ற கேளுங்ளே அ சரிலா வந்து இப்போ இந்த கெமிக்கல்லா வந்து அதனுடைய ஏ வந்து அந்த பேரு அப்டி வந்துச்சு அப்டின் சொல் டு சொ சொல்லி சொல்லிர்ந்தாங்கனா நம்மளுக் ஞாபகம் வந்துருக்கோ ஃபார் எக்ஸாம்புள் சோடியம் அப்டின் சொல்லுங்க சோடியம் சொல்ட்டு இங்லீஷ் எழுதுவாங்க எஸ் ஓ டி ஐ ஒ யூ எம் சொல்லி எழுதிருவாங்க பட் ட அந்த அது சொல்லி தருவாங்க ஆசைல ஆக்சுவலா வந்து சோடியம் வந்து இங்கிலீஷ் கெடையாது ஆங்ஷோ என் ஏ ன் போறோம் இல்லையா அது வந்து லேட் சின்னா சில்லாட்டின் தா நெனைக்கிறே எனக்கு சரியா தெர்ல அது வந்து நார் கோண்டம் நார்கோட்டம் நாரோட்டம் என்ன சொல்லுவாங்க அது என்க் எக்ஸாக்ட்டா சொல்ல வரல நாங்க கொழப்ப விரும்பல அந்த பேர் சொல்லி
ஓகே நா கேள்விப்பட்ட பொண்ணுதா ஓகே ஆ ஆ
அதுவது என் ஏன் சொல்ட்டு ஆரம்பிச்சு அது முடியுன் வச்சுக்கோங்களே என் அதோட ஃபஸ்ட்டு ரெண்டு லெட்டர் அதாய் வந்து எ எடுத்து சொல்லிக்காங்க அதேமாரி ஒவ்வொரு பொருளுக்கு வந்து நா வந்து அந்த விளக்கத்த சொல்லி சொன்னாங்கன்னா வந்து து இதுனால தா இதுக்கு இந்த பேர் வந்தது இதுக்கு வந்து இயற்பெயர் வந்து லட்டின் பேர் வந்து இந்த பேரு அப்புடின் சொல்லி சொன்னாங்க அப்புடின்னா அ நமக்கு வந் து நினைவுல இருந்துருக்கு புரிஞ்சு படிச்சிருப்போ ரொம்ப நாள் இந்துருக்கு அப்பத்தி வாத்தியார்களுக்குலா என்னப் பிரச்சன தெரிய்ங்ளா அவ்ங்களுக்கு அதுவே தெரியாது அதுதா உண்ம இப்ப இருக்குற வாத்தியாருங்ளா கொஞ்ச ரொம்பவு து அது வேக்கானமா இருக்காங்க அப்ப இருக்குற டீச்சர்ஸ் பாத்திகானா இந்தளவ்க்கு நாலேஜ் இருக்குமானா இல்லதங்க்ல தா சொல்லுவ யாவு என்னன்னா ஓரோல் உள்ளது அந்த ஓல்டு பியூசி படிப்பாங்க அப்புறண்ட்டு வந்து டீச்சர் ட்ரெயினிங் க்ளாஸ் சேருவாங்க அம்ட்டு வந்து க்ளாஸ் எடுப்பாங்க சோ அவுங்குள்க்கு வந்து இந்த அளவுக்கு வந்து புரிதல் கடையாது அவ்ங்க வந்து சொல்லி தரறதுக்கான வாய்ப் துல் கடையாது இன்னொன்னு அ இது என்னன்னு சொல்ட்டு தேட்றதுக்கு அவுங்குளுக்கு வந்து வழிவகை ஈலிங் கடையாது லைப்ரரினு பெருசாவு இருக்காது இப்பல்லா அப்டி கெடியாது இப்ப எடுத்த அப்டி என்னான் ட ஃபோன்ல டக்குனு போட்டனா அதோட ஃபுல் ஹிஸ்டரி குடுத்துடுது இல்லைங்ளா
உண்மதா உண்மதா அவுங்குளுக்கு இல்ல மாத் நாவு இருக்குல்ல அந்த வழிவகைகள் அவுங்க சொல்றதா நம்மளுக்கு இப்ப அவங்க என்ன பி எடு இப்ப ப ம் பள்ளீலேலா நடத்துவாங்கள்ள அதா
ஆ அதனால வந்து என்னன்னா ஒருவிதமான கொழப்பங்கள் இருந்தது அப்போதிக்கே ஆம அப்பு ஆமபு அப்டியே படுச்சு மார்க்குக்கு மட்டுமே படிக்கிற காலமா இருந்தது அப்போ இப்ப அப்டி கெடையாதுங்க பசங்கல்லா தெளிவா படிக்கிறாங்க ஆமா
ஆமா நா அது இல்லாம இப்ப உள்ள பசங்க வந்து நா இன்னோன்னு சொல்ணுனா இப்ப ஜென்ரலா நம்ம நம்ம படிக்கும் போது நீங்க படுச்ச அப்பயோ இல்ல நா படுச்ச அப்பயோ எனக்கு அ எனக் கோ இல்ல சுத்தி உள்ளவங்களு சொல்ணுனா போ தே இதுதா ஆகணுன் தெளிவானா எங்களுக்கு எதுமே தெர்ல எங்களுக்கு நா இதுதா படிக்கணு ஃபியூச்சர்ல இதுதா ஆகணுனு இல்ல ஆனா இப்ப உள்ள பசங்க நா இதா படிப்பே இந்த கோர்ஸ் தா எடுப்பே நா இந்த வேலைக்குதா போணுனு கரக்டா அப்டி கோடுபுடுச்ச போல போயிட்டு இருக்கனா பாக்க ச ஆச்சரியமா இருக்கு சந்தோஷமா இருக்கு
எனக்கு பிளஸ் நீங்க சொல்ற மாரி தாங்க எனக்கு பன்னன்டாம் வகுப்பு ப படிக்க வரும் போது நா வந்து ஒன்னாவதுக் அப்பறோ ரெண்டாவது ரெண்டாவதுக் அப்பறோ மூணாவது எப்டி படுச்சனோ அதுக்கப்பறந்தா பதனொன்னாவதுக் கப்பறோ பன்ன்ன்டுன் சொல்ட்டு ச்சே பன்னண்டு முடுச்சதுக் அப்பறோ எந்த ஸ் ஸ்கூலே இல்லடான் சொன்னதுக் அப்பறந்தா யோசிக்க ஆரம்முச்சோ ஓ நம்ம வெளிய போய் படிக்கணுமா அப்ப நம்ப அப்டின்னு
அ உண்மதா உண்மதா அ இப்ப அதா அதா இப்ப நம்ம மேக்னட்டா அப்டியே இந்த கிளாஸ் தாண்டி தாண்டி தாண்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க நம்மள அதுகடுத்து என்ன பண்ணன் கேட் டா அங்க வெளில போணு வெளிய நீ புதுசா ஒனக்கு என்ன வேணு நீ எடுக்கணு அது ஸ்பெசிபிக்கா நீ ஒண்ணு சொல்லு ஒ நா அப்ப கல்லூரி போகும்போது கூட நா ஏ இப்ப இன் இஞ்சினியரிங்க எடுத்தன் எனக்கு தெரியாது ஏ எலக்ட்ரானிக்ஸ் எ ஈசி எடுத்தன் எனக்கு தெரியாதுல இல்ல உண்மையாலு ஆ படுச்சுட்டே அந்த ர அது நா ப படுச்ச டைமலா இன்ஜினியரிங் தா பீக்கு இன்ஜினியரிங் படுச்சா தா அப்டின்ற போல இருந்துச்சு வேலைக் சொல்ற போல ஆனா
என்ன ஒண்ணு அப்ப அப்ப உள்ளவங்களுக்கு கூட இப்ப அப் எங்க அப்பா இருக்காங்க என்ன சுத்தி உள்ளவங்களுக்கு கூட அந்த எப்டி சொல் ஒரு ஆவேர்னஸ்
ஆமா விழிப்புணர்வு கம்மி கரெக்ட்டு கரெக்டா சொன்னீங்க அப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப அந்த காலகட்ட து வந்து என்ஜினியரிங்கே நிப்பாட்டிபுட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ஸோ இல்ல வந்து ஒரு டீச்சர் ட்ரயினிங் அந்த மாரி அதாவது ஒரு வேல வாங்கணுன்ற எண்ண இருந்தது அப்டின்னா கவர்மெண்ட் உத்தியோக வாங்கணு ஒரு எண்ண இருந்துதுன்னா வேற மாரி நம்ம ட்ரை பண்ணிருந்திருக்குலா ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எது குலா அப்பி டீ என் பீ சி பிரிப்பேர் பண்ணியிருக்கலா அந்த ஒரு பன்னெண்டாவது படிச்சவனே வந்து டென்த் முடி ச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம்லா இருக்கு அப்டி சொல்ட்டு அதெல்லா அப்டியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலா இது எப்டின்னா அ காலம் கெட்டு போணு ஆமா தெரில உண்ம அதுதா
கெட்டும் போன எடத்து ஷூ விக்கிற நமஸ்தானம் போல அப்டிதா நடக்குது அப்டிதா நடக்குது அணே சரியா தா சொல்லணே காலங்க காலோ போனதுக்கு அடுத்து சூரிய நமஸ் நமஸ்காரமா சம்திங்க
ஆ அ அப்டி சொன்னீங்களா நீங்க காலங் கடந்த பிறகு சூரிய நமஸ்காரம்ன்ற மாரி அ ஆமா அப்டிதா ஆயிடுச்சு
அதாணே அதாணே அதாணே இல்ல அப்ப அது இல்லாம அப்ப நம்ம அந்த டைம்மு டிசிஷன் தப்பாப்ப படிப்புலயோ கல்லூரிலயோ வ வ தப்பான விஷ்யோ எடுத்தா நம்மளுக்கு சொல்ல நம்ம சொந்தக்காரங்களு வீட்ல யாருமே இல்ல ஆனா இப்ப நம்மளுக்கு இப்ப எங்க அக்கா ப இப்ப எங்க என்ன சுத்தி உள்ள பசங்க அக்கா பசங்க வீட்டு உள்ள பசங் பசங்களுக்கு அவ ஒன அவன கைடு பண்ண நா இருக்கே எனக்கு தெருஞ்சுரு நா கொஞ்சோ வெளிய போய் படிச்சதுனால விஷய தெரிஞ்சதுனால இப்ப பண்லா அப்டின்னு நம்ளுக்கு சொல்ல ஆள் இல்ல நம்ம ஏதோ தட்டுயேறி வந்துட்டோ பாப்போ பசங்களயாவது வ நல்ல அவங்களுக்கு நல்ல வழிகாட்டி விடனு
கண்டிப்பா ஆ தோழரே ஆ ஆ நேரம் முடிஞ்சது நம்ம அடுத்த ஒரு கால்ல பாக்கலாங்க
ஆ ஓகேண்ணா ஆ ஓகேண்ணா நன்றிண்ணா நன்றிண்ணா